ஹலோ வணக்கம் கேக்குதுங்களா
ஆ கேக்குது சொல்லுங்க
ங்களா சா
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
கோ
சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க
செஞ்சுங்க
நாங்க வந்து இன்னைக்கு சாலட்
சாலட் சாப்டீங்களா செ சரி சரி ம் நா வந் வந்துட்டு இது சாம்பார் வச்சிருந்த சாப்ட
சேரி சே
சொ சொல்லுங்க ஆ கேக்குதுங்கள நா பேசுறது உங்களுக்கு
ஆ கேக்குது கேக்குது
த்தமா பேசுங்க
செரி செரி என்ன பண்றீங்க
து வீட்டுல தான் இருக்க ஹவுஸ் வைஃப் தா ஆ ஆ வேலைக்
செரி செரி ஆ ஓகே ஓகே நா வந்து ஸ்டூடண்ட் நா காலேஜ் படிக்கிறேன்
ஆ
ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்
எந்த ஊர்லமா
துபாயில
துபாய்ல இருக் கீங்களா செரி செரி ம்
ல இருக்கேன் துபாய்ல படிச்சிட்ருக்கேன் இப்ப சென்னையில லீவுக்கு வந்திருக்கேன்
இன்னும் எத்தன் நாள் லீவ் இருக்கு
மூணு மாசோ லீவு
மூணு மாசம் என்ன என்ன
ம் இப்ப அங்க வந்து பி எஸ் சி ஹான்ஸ் பிசினஸ் வித் ஃபினான்ஸ்
ஓகே ம்
ம் நீங்க என்ன வேலப் பாத்துட்டுருந்தீங்க
நா வந்து ஷோ டோ அ அ டூ வீலர் ஷோரூம் இருக்கு இல்லையா
ஆமா
கா அ கேஷ்ட்ல இருந்தேம்மா
செரி செரி கேஷ்யர் ஓ சேரி சேரி ஏன் நின்ட்டீங்க ஹலோ ஹலோ
அது டைமிங்க்கு மூ ரொம்ப லேட் ஆகுது வ அவங்க சொல்லி வேல சேக்கும் போது ஒம்போதுலந்து ஏழு மணிக்கெல்லா போயிட்லா ஏழரைக்க எல்லா போலான் சொல்லி எடுத்தாங்க ஆனா அப்புறோம் போகப் போக பாத் ஒம்பதர ஆவுது
ஆ டைமிங் செட் ஆவலையா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ தோழி இருக்கீங்களா தோழி உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லன்னு நெனைக்கிறே தோழி கேக்குதா ஹலோ தோழி ஹலோ